கேக்குதா அத்தா
சரிங்க அத்தா எப்டி இருக்கீங்கே
ஃபைன் நீ எப்டி இருக்கே.
அத்தா
ம் நைட்டு டின்னர் முடிஞ்சிச்சா.
அப்புறம் போயிச்சு
இன்னிக்கா
நே இது
இன்னிக்கு ஒண்ணு ஸ்பெஷலல்லா இல்ல.
ஜஸ்ட் அனதர் டே கால்லா எழுந்துக்கறது. டிஃபன் செய்ய. சாப்படறது அப்புற பிள்ளைங்க போட வண்ற இன்னிக்கு என்ன ஸ்பெஷல் நா ஜேம்ஸ் ஸ்கூலுக்கு போல அதுவும் இல்லாம இன்னிக்கு உங்க அத்தையோட வெட்டிங் அனிவர்சரி.
ஓஹோ இன்னிக் உங்களுக்கா
ஆமா மா
சொல்லவே இல்ல
இதெல்லா சொல்லில்லா வரக்கூடாது அது அதா சொல்லி ஜஸ்ட் அனதர் டு அவ்வளதா நத்திங் ஸ்பெஷல்.
எ மாமா இது கிஃப்ட் தர்ல்லய
மாமா அவங்க ஜாலியா சென்னையல இருக்காங்கல்லா.
ச்ச மிஸ் ஆய்ச்.
ஓ சேட்டே சண்டே வந்தா மேபி ஒரு கேக் கட்டிங் எதாதுந்துருக்கும் இது வீக் டேஸா இருக்கறனால அவங்க அங்க இருப்பாங்க நம்ப இங்க இருப்போம்.
சர் சேத்து வச்சி ஸ் சாட்டே பண்ணுங்க அவ்வள்தா.
ம் அது பாத்துக்கலா.
ம் சாரி அத் த எனக்கு தெரியாது இல்லன்னா விஷ் பண்ணிரு ப்ப விஷ் யூ அண் விஷ் யூ வெட்டிங் அன்வர்சரி அத்த
தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ ம் அப்புறோ இன்னக்கி ஜேம்ஸ் வேற லீவ் போட்டா போல ஸ்கூலுக்கு
ஆக்சுவலி உங்களுக்கு வெட்டிங் அன்வர்சரின்னா அவ ஏன் லீவ் போடுறா?
அவ வந்து கால்ல எழுந்ததிலேர்ந்து ஃபீவரிஸா இருக்கு அது நைட் எல்லா ஃபுல்லா கண்டியூஸா ஸ்னீசிங் தும்மிட்டே இருந்தா அதனால ஆ லீவ் போட்டா செரி நானு விட்டுட்டே லீவ் போட்டு என்ஜாய் பண்ணட்டு ஆனா கண்டிஷன் சொல்ட்டே ஆ ஸ்கூலுக்கு போற போயிட்டு வந்தா நீ ஃபோன் தொட மாட்டல்ல அதனால ஃபோர் ஓ கிளாக் வரைக்கு நீ ஃபோன் தொடக்கூடாது அப்டின்னு சொன்னே ஆ டி வி அப்டின்னா டி வி வேண்ணா பாத்து க்கோ ஃபோன் தொடக்கூடாது அப்டின்னு சொல்ட்டே அப்றோ லெவன் தேர்டிக்கு வந்துட்டு ஃபிஃப்ட்டீன் மினிட்ஸ் பாத்துக்கறனே அப்டின்னா ஆ செரி லெவன் தேர்ட்டி டு கரெக்டா லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஃபோன் எடுத்து வந்து குடுத்தர்னு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்தா அப்டின்னு சொல்லி குடுத்துட்டு வந்தே அப்றோ கரெக்டா லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்து குடுத்துட்டு போது மம்மி ஆ நா வந்து சாப்டுட்டு நா தூங்குறே அப்டின்னு சொல்ட்டு நல்லா தூங்கி எழுந்தா தூங்கி எழுந்தது ஃபோர் ஓ கிளாக் தாண்டிடுச்சு ஆ ஃபோன் எடுத்துக்கிட்டா அப்டின்னா செரி கொஞ்ச நேரோ பாத்துட்டு அப்றோ கீழ போகலாண்டு
உஹம்
கீழ போயிட்டு வெளாண்ட போது பாப்பாவையு கீழ கூட்டிட்டு போயிட்டோ அவனயு கீழ கூட்டிட்டு அவங்க வெளாண்டுட்டு இருக்கும் போது இவுளுக்கு சாப்பாடு ஊட்டிட்டே வேணா சாப்பாடு கதம்ப சாப்பாடுனா அவனுக்கு இருமல் போயிடுச்சு அவளுக்கு ஊட்றதுக்கு ஃபோர் தர்ட்டி கிட்டதா அவளுக்கு சாப்பாடே ஊட்டறே
இப்ப தங்கச்சி ஸ்கூலுக்கு போறாளா த்த
ஆஹா
என்ன வயசு அத்த இப்ப?
டூ பாய்ண்ட் டென்னு இன்னு டூ மந்த்ஸ்ல பர்த்டே
ஒவ்வோ
அவ பர்த்டே ஊரே செலிப்ரேட் பண்ணு ச்சே நம்ம இண்டியாவே செலிபிரேட் பண்ணு
அப்டியா அப்டி என்ன நாள்?
ஆகஸ்டா?
ஆ ஆகஸ்ட் ஃபிஃப்ட்டீனு
சூப்பரு
ம்
உங்க பர்த்டே கூடதா இது உங்க பர்த்டே இ ன்டர்நேஷனல் லெவல் செலிப்ரேட் பண்ணு
ஆமா ஆமா அதெல்லா சில பேருதா இப்போதக்கி அது வந்து எப்டி சொல்றது ஆ அவங்க வந்து ஹீரோயிஸ்டிக் கேரக்டர் மாரிதா அதனால யாருக்கெல்லா ஃபேவரட்டோ அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க தோனி பர்த்டே அதனால கம்பல்சரி எல்லா இல்லல்ல இப்ப வந்து இப்ப ஆகஸ்ட் ஃபிஃப்ட்டீன்னா ஆஹ உம்
ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அப்டி இல்லல்ல
ஆ து ஓகேதா
ம்
ஆனா எப்டின்னா இண்டர்நேஷனல் லெவல்லயு இது செ ஃபேஃவரைட்டான பெர்சன்ஸ்லா செலப்ரேட் பண்றாங் கல்ல ஆனா இந்தியானா இங்க மட்டுந்தான செலப்ரேட் பண்றாங்க
ஆமா கரெக்ட்டுதா என்ன ரெண்டு பேரு பர்த்டேவு லீவ் நாட்கள்ல வந்துருச்சு அதனால எனக்கு ஸ்கூல்ல செலிப்ரேட் பண்ற ஆப்ஷனே ரெண்டு பேருக்கு கெடையாது ஆ ஃபிரெண்ட்ஸுக்கு சாக் வாங்கணு டீச்சர்ஸ்க்கு சாக்லேட் வாங்கணுன்ற ஆ ஒரு ஆப்ஷனே இல்லாம பண்ணிட்டாங்க ரெண்டு பிள்ளைகளு
அவ மே இவ ஆகஸ்ட்டு ஆகஸ்ட் ஃபிஃப்டின்னால கம்பல்சரி ஸ்கூல் லீவ்தா அதனால இவளுக்காது அட்லீஸ்ட் ஆப்ஷன் இருக்கு ப்ரிவியஸ் டே செலிப்ரேட் பண்றது அடுத்த நாள் செலப்ரேட் பண்லான்ட்டு ஆசப்பட்டா ஏன் பைய பாவோ எப்பமே கோரோனா டைம்லதா ஒரே ஒருவாட்டிக்கு பர்த்டே வந்து இந்த கொரோனா பேட்ச்க்கு நெக்ஸ்ட்டு ஆ டூ தவுசண்ட் டொண்ட்டி ஒன்னு ஸ்கூல் எக்ஸ்ட்ன்ஸ் எக்ஸ்டண்ட் பண்ணி மே மாசோ ஒர்க் பண்ணாங்க பாத்தியா நெறைய நாள் லீவ் உட் டுட்டு அதோட மேல இது பண்றோ ஆ அப்ப அந்த பர்த்டேதா செமயா கிராண்டா அதுவு அவுங்க ஸ்கூல்ல பர்த்டே செலிப்ரேஷனே பண்ணக்கூடாது. நா போய் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு இவனுக்கு வந்து அதிசயத்துல ஒருவாட்டி வந்துருக்கு பர்த்டே தயவு செஞ்சு செலப்ரேட் பண்ண விடுங்க அப்டின் சொல்லி ட்டு எல்லா டீச்சர்ஸ்க்கு ஸ்கூல் ஃபுல்லாவே அது வந்து ப்ரைமரி ஸ்கூல்தா ஃபிஃப்த் ஃபிஃப்த்து வரைக்குந்தா அதனால ஆ மொத்த ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸே வந்து ஹண்ட்ரெட்க்கு கம்மிதா இருப்பாங்க சோ எல்லா பிள்ளைங்களுக்கு சாக்லேட்டு எல்லா டீச்சர்ஸ்க்கு டீச்சர்ஸே ஆறு பேர்தா ஆறோ ஏழு பேரோ இருபங்க ரெண்டு பேரு பிரின்சிபல் சேர் ஒன்னு அவ்ளதா சோ எல்லாருக்கு நல்லா கிவ் சாக்லேட்ஸு அவே கேக்குறதெல்லா நல்லா என்ஜாய் பண்ணி ஆ என்ஜாய் பண்ணா அந்த ஒரு பேர்டே
கவலப்பட வேணா சொல்லுங்க அத்த காலேஜ்ல வந்து மே மன்த்துதா எப்புமே வெப்போ காலேஜ் ஒரு மாசோ ஃபுல்லாவு போயிருக்கு அது பிரச்சன இல்ல மே கரெக்டா எப்ப அத்த
மே மே நைனா
ஆ அப்ப கன்ஃபாம் இருக்கு அத்த காலேஜ் தா கவலபட வேனா சொல்லுங்க
அது மே மே அவே காலேஜ் ஒர்க்லயே எப்டி இருக்குமோனு தெரியாது அவனோட அவனோட ஹாப்பினஸ்ஸோ என்னோ அது அப்ப அவே பாத்துக்ட்டோ ச் நம்ம கட்டுப்பாடு வந்து நம்ம ஸ்கூல் வரைக்குந்தா நம்ம கண்ட்ரோலு காலேஜ் நீ என்ன படிக்ரியோ ஆசப்பட்றியோ நீ பண்ணு
உங்களுக்குனு ஒரு ஆச இருக்குல்ல இந்த மாரி ஆயி ஆகுனா நல்லா இரு அப்டின்ட்டு அப்டின்ன ஆச அத்த
நம்ப ஆஹ அப்டிலா நா ஆசயே பட்ல நீ கவர்மெண்ட் வேல உக்காரணு அவ்ளதா எனக்கு ஆச
அ ஹே
கிறதுனால யோ யோச்சேனா கவர்மெண்ட் வேலைல இருக்கட்டு எ பைய்யே அப்டினா யோசிப்பனே தவிர வேற எதுமே ஆச இல்ல
உ ஹு அ டவுன் ம்
நம்மளோட இத வந்து பிள்ளைங்களுக்கு ஃபீட் பண்ணி திணிக்க வேண்டா அதனால அந்த ஒரு மென்டாலிட்டிலயே அவே இஷ்டத்துக்கு அவ இன்ஜினியர் ஆகுனா இன்ஜினியர் ஆகட்டு டாக்டர் வேண்டா அப்டின்னுட்டு அவனே சொல்டா உ
இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அது இப்ப எல்லா ஃபேக் டாக்டு டா டாக்ட்டெஸ்ஸு வர ஆரம்பிச்சுட்டாங்க
இப்ப டாக்டர்ஸ்க்கு படிக்றத கம்மிஆய்ட்டாங்க ஆனா இந்த ஃபிசியோ அப்றோ இந்த கார்டிடோ சாரி அதனது ரேடியாலஜிஸ்ட்டு அந்த அ கைனகால ஓ அ ஸ்கேன் பண்ணு போது பக்கத்துல ஒருத்தவங்க சிஸ்டம்ல உக்காந்துட்டு ஆ ஃபோட்டோஸ்ல்லா வர வர ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ்ல்லா ரெடி பண்ணவாங்க பாத்தியா இப்ப நம்ம ஸ்டொமக் பெயின்னு அ ஹாஸ் இப்டி போறோ நம்ம ஸ்கேன் பண்றாங்க இல்ல கொழைந்தைக்கு டெலிவரி எப்டி இருக்கு ஹெல் தி பேபியா இருக்கா ஸ்கேன் பண்றது என்ன வைரு சம்பந்தப்பட்டமான பிரச்சனைக்கு நம்ம ஸ்கேனுக்கு போனாலு பக்கத்துல ஒருத்தங்க வந்து மானிட்டர் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு அந்த மாரில்லா இப்ப படிக்கிறாங்க நெறைய பேர்
இப் இப்ப ஏனா ஏ அப்டி அத படிக்கிறாங்கனா இப்ப அதுதா கொஞ்சோ கம்மியாருக்கு எம் பி பி எஸ் வந்து நார் மலாவே ஒரு வருஷத்துக்கு டுவெண்ட்டி செவன்லந்து தேர்ட்டி தேர்டி ஃபைவ் லேக்ஸ் கேக்கறாங்க
ம்
ஒரே இருக்கு அவ படிக்கும்போதெல்லா ரொம்ப கஷ்ட
ஆமா
உப்புசார லா அவ இன்ட்ரெஸ்ட் அவ என்ன ஆசபட்டானோ
ஆனா இன்ஜினியரிங் கூட இப்போ கொஞ்ச பரவாயில்லன்னு இருக்கு ஆனா டொனேஷன்னுட்டு
ம் சிக்னல் கட் ஆகுது
சொல்றாங்கஅது